ஆ சொல்லுங்க
சொல்லுங்க மேடம் வேற பூவல்லா உங்களுக்கு தொடுக்க தெரியுமா
ஆ பூ கட்டத்தெரியு
சேரி சேரி எந்த பூ நல்லா புடிக்கு உங்களுக்கு
எனக்கு பிச்சு
செரி செரி செரி நீங்க பிச்சிப்பூ மல்லிப்பூ அதெல்லா வச்சிருக்கீங்களா வீட்ல
ஆ பிச்சி தோட்டோ இருக்கு மூணு செடி இருக்கு
ஓ செரி செரி செரி செரி கனகாமரப்பூ புடிக்குமா
புடிக்கு அது ம நல்லா வைக்க பிடிக்கு அது ஒரு ரீசன் வந்து நல்லா கணவர பூ தா வைப்பே
ஓ யான்னு சொல்ல மாட்டீங்களா
யா யானு சொல்லக்கா யானு சொன்னா சிரிக்க விடாது சரியா
நா சிரிக்க மாட்டே சிரிக்க
ஆ சரி நம் இந்தீ சின்ன புள்ளைல வெவரந் தெரியாத கனமரச்சடி பூ தா வைப்பே அப்போ அது கனவரப்பூ வந்து அந்த கொஞ்ச மோசமான பொம்பள உண்டுலா அவியதா வச்சுக்கிட்டு அப்டியே பஸ்டாண்டு அப்டி அப்டி நிப்பாவ அந்த பூ வைப்பாவ அப்டின்னு எனக்கு ஒரு பத்தொன்பது வயசுல ஒரு ஆளு சொல்லிச்சு அதுல இருந்து அந்த பூ வைக்கக்கு ஆசையா இருக்கு ஆனா கேவலமா இருக்கு
ஆ ஆ அந்த மாரி புரியுது புரியுது எல்லாரு இப்டி சொல்றாங்களே இப்ப நம்மளும் வச்சா அந்த மாரிதா இருக்கு க்குவ அந்த மாரி நெனைக்கிறீங்ளோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ